ஹாய், எப்டி இருக்கீங்க?
ம், நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ, நல்லா இருக்கேங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
இன்னைக்கி என்ன டெய் டெ தினசரி வேலையதா பண்ணிட்டு இருக்கோ எப்பியு போல இரவு உணவு தயார் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நாங்களு அததாங்க பண்ண போறோ வெறு இப்ப அ ஸ்கூல் போயிட்டு அவங்களோட டிஃபன் பாக்ஸ்ல்லா இருக்கு அதெல்லா தேச்சு வெலக்கி வச்சுட்டு அதுக்கப்றோ இன்னைக்கி சேமியா செய்யலான்னு ஒரு பிளான் போட்ருக்கோ, சேமியா செஞ்சு குடுத்துலான்ட்டு மாவு தீந்து போச்சு அதனால சேமியா செஞ்சு குடுத்துடலா அப்டின்ற ஒரு ஐடியாவுல இருக்கே நீங்க இன்னைக்கி நைட் என்ன செய்யற ஐடியாவுல இருக்கீங்க
நைட்டு எங்க வீட்ல தோச மாவு அரைச்சாச்சு, சோ இன்னைக்கி ஈவு நைட்டு தோசதா
ம், ம்
நீங்க சேமியாலனா என்ன பண்ணுவீங்க உப்புமாவா? கிச்சடியா? எத மாரி பண்ணுவீங்க
நா உப்புமா மாரிதாங்க அதா அ, வெறு வெங்காயோ பச்ச மொளகா போட்டு வதக்கிட்டு அ தேவையான அளவுக்கு தண்ணிய ஊத்தி இந்த சேமியாவ போட்டு எடுத்துட வேண்டியது அவ்ளோதா மத்தபடி இந்த வெஜிடபிள் கட் பண்ணி போட்றது அந்த மாரில்லா போட்டா இவனுங்க சாப்ட மாட்டானுங்க, அதனால அந்த மாரி எதுவுமே
சாப்ட்டாதான ஓரளவு ஹெல்தியாவாச்சு இருக்கு இதெல்லா இல்லாம சாப்ட்டா எப்டி ஹெல்தியா இருக்கு உங்களுக்கு
அது அப்டியே பழகிட்டாங்க, அதனால அதுமே எதுமே பண்ண முடியலைங்க அப்டியே போயிட்டுருக்கு உங்க பசங்க அந்த மாரி கிச்சடி பண்ணும்போது இந்த மாரி வெஜிடபிள் எல்லா போடுவிங்களா நீங்க
அதெல்லா போடுவோ பட் ஆனா கிச்சடியே மோஸ்ட்லி சாப்ட மாட்டாங்க வீக்லி ஒன்ஸ் சாப்பட்றதே அதிசயம் எங்க வீட்ல
ஆ, அதுதா இவங்க வந்து சாப்ட்டுருவானுங்க ஆனா இந்த மாரி பண்ணாம நா இப் ப்டி நார்மலா செஞ்சு குடுப்பே அதுனால அப்டி சாப்ட்ருவானுங்க.
அத மாரி பண்ணாலு நா என்ன பண்ணுவே இத மாரி வெஜிடபிள்ஸ் போட்டு தா பண்ணுவே சாப்பறதோட ஸ் செரி இதயாச்சு ஒழுங்கா சேத்து சாப்பட்டுமே அப்டிங்கனால வெஜிடபிள் சேத்து போட்டு பண்ணிதா குடுப்பே. அதுவு வீக்லி ஒன்ஸ் அது ஒரு நாள் சாப்பறதுக்கே இதுங்களுக்குலா கஷ்டமாருக்கு.
ஆமா இவுங்குளுமே அழுதுகிட்டேதா சாப்டுவானுங்க. ஆ மாம் ஆ இவுனுங்குளுக்கு என்னன்னா இவுனுங்கெல்லா வெறு தோச சைக்கோ வெறு தோச ஊத்தி குடுத்தா நல்லா சாப்டுவானுங்க மத்தபடி இந்த சேமியா பொங் கலு உப்மா இதெல்லா வந்து இவுங்குளுக் பிடிக்காது மத்தபடி தோசைய ஊத்துறியா நல்லா மொறு மொறு மொறுனு ஊத்தி குடு எத்தன தோச வேணாலு சாப்பறோ அப்டின் சொல்ட்டு சாப்டுவானுங்க. உங்க பசங்க எப்டிங்க தோச சாப்டு
நைட்டு வரைக்குன்னாலு அதையே சாப்பர்துனாலு ரெடிதா இவுங்குளு.
ஆ ம் இன்னு ஒரே ஒரு கரெஷன் நம்ம பண்ணிப்போ இப்ப நா பேஸ்னனா ஃபுல்லா பேசி முடிச்சதுக் அப்றோ நீங்க ஆரம்பிங்க.
ஓகே ஓகே ஏ இது கரெக்ஸ் கால்ல வருமே.
பேசுங்க பேசுங்க.
ஓகே ஓகே. காலைலந்து என்ன பண்ணீங்க காலைல என்ன பண்ணி குடுத்தீங்க பசங்கள்க்கு.
ஆ நா இ இன்னிக்கு லன்ச்சு வந்து அவுங்குளுக்கு தயிர் சாதோ வெச்சி குடு த்து விட்டே மதியோ எங்குளுக்கு பாத்தீங்கன்னா நா வந்து மீன் எறா வாங்கி சமைச்சி அ நா செஞ்சிட்டே நீங்க என்ன செஞ்சீங்க லஞ்ச்சுக்கு?
லன்ச்சு நா காலைலியே எப்பிமே முடிச்சிருவே அதுங்குளுக்கு என்ன செஞ்சு குடுக்குறனோ அதேதா என்னிகாச்சு சல்க் கீர பொரியல் சாம்பார் மானிங் வந்து ஒரு
பேசுங்க பேசுங்க.
மானிங் வந்து ராஜ்மா சுண்டல் மட்டு எக்ஸ்ட்ராவா பண்ணி சாப்ட்டாச்சு.
ம் ம் பணியாரோ வேறயா?
அது டிஃபன் மாரி தான தோச மாவுல சும்மா வெங்காயோ ஹ வெஜிடபிள்ஸ்லா அரிஞ்சு போட்டு ஒரு பணியாரம் மாரி சுட்ற வேண்டிது. பணியாரக்கல்லுல.
கார பணியாரோ.
ஆ கார பணியாரோ.
ம் அது நல்லாருக்கு நல்லாருக்கு. அதுலியே இனிப்பு கலந்து சாப்ட்டாலுமே நல்லா இருக்குமே அதியு ட்ரை பண்ணிருக்க வேண்டிதான நீங்க.
இனிப்பு செய்லா காலங்காத்தால அந்த வெல்லத்த பொடிச்சு போட்ற அளவ்க்கு பொறும இல்ல டைமு இல்ல.
ம் ம்.
அதுனால இதுதா ஈஸி வெஜிடபிள்ஸ் கட் பண்ண போது இதுயு சேத்து வெஜிடபிள்ஸோட வெஜிடபிள்ஸா கட் பண்ணிகிட்டு இது மானிங்கே ஸ்வீட் சாப்போம்னா ஒரு மாரி தெகட்டு இல்லையா அதுனால காரமா பண்ணிக்றது.
ஆ சூப்பர் சூப்பர் நா அவ்ளோலா பண்றது இல்ல ஒன்னுமே பண்றது கெடையாது இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அவ்ளவா சாப்பறதே கெடையாது இவனுங்க. ஆ நீங்க சொல்ற மாரி இந்த கார பணியாரோ இதெல்லா எனக்கு செய்யவு தெரியாது ஏனா எனக்கு அந்த கல்லு இல்ல. அந்த கல்லு நா ஒன்னு வாங்கிருக்கே இப்பதா புதுசா அதுல ட்ரை பண்ணனு. அப்பறோ மேல இருக்குறவங்க வந்து அந்த மாரி பணியார செஞ்சு குடுப்பாங்க அது வந்து இனிப்பு கலந்தது குடுப் பாங்க காரமு குடுப்பாங்க செஞ்சு அது ரொம்ப நல்லா இருக்கு எ பசங்களு நெறைய நல்லா சாப்டுவானுங்க அவனுங்க அந்த மாரி நா செஞ்சது கெடையாது
பணியாரோ நீங்க சொ தோ ஆ ரெகுலரா அ மாவு ரெடி பண்ணிதா பண்ணனு இல்லங்க நம்ப அரச் ச தோச மாவு இருக்குல்ல அதுலயே சும்மா வெங்காய தாளிச்சி கொட்டி நம்ம இந்த தாளிச்ச தோச ஊத்துவோல்ல
ம் ம்
அத மாரியே செஞ்சுட்லா தாளிச்சு கொட்டி வெங்காயோ கேரட்ல சு ம்மா லைட்டா வதக்கி தாளிச்சி கொட்டிட்டு பனியார கல்ல ஊத்தானா அதுவே கொஞ்சோ சு பனியார மாதிரி தா இருக்கு தொட்டுக்க சட்னி வச்சி சாப்ட்டா நல்லாவே இருக்கு கார சட்னி
ஓகே இது வந்து தோசக் கல்லுலேயே போட்டற்லா
தோசக் கல்லுல சொல்லல நானு பனியார கல்லுல சொல்றே ஆ பனியார கல்லுல போட்ருவே
ஆ பனியார கல்லு வாங்கனீங்கல்ல அது மொத டைம் நீங்க போடும் போதே உங்களுக்கு நல்லா வந்துரு சா ஏன்னா நா ஒரு கல்லு இப்ப தா புதுசா வாங்கி வச்சிருக்கே அது போட்டா வருமா வராதா அப்டின்ற ஒரு டவுட்லயே அப்டியே வெச்சிருக்கே செல பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போட்டீங்கன்னா அது சோதப்பல தா வரு அதுல ஏதோ ஏதோ செய்யணு அந்த கல்லுல அப்பதா வந்து அது கொஞ்சோ கரெக்டா வரு அப்டின்னு சொல்றாங்க நீங்க ஃபஸ்ட் டைம் வாங்கன போது என்னென்ன பண்ணீங்க அந்த கல்ல கரெக் பண்றதுக்குனு கொஞ்சோ சொல்லுங்களே
எனக்கு அது ஞாபகோ இல்லங்க நா அத வாங்கி எனக்கு கல்யாணோம் போது சீரோட வந்ததுதா அந்த பணியார கல்லு நெனைக்குறே
ம் ம்
அதுன என்ன பண்ணே ஞாபகோ இல்ல மோஸ்லி இப்ப நம்ம தோச கல்லு ரெடி பண்ணோனா என்ன பண்ணுவோ
அதுக்கு வெங்காய போட்டு தி
தண்ணி ஊத்தி வை அரிசி தண்ணி ஊத்தி வைப்போ இல்லையா அத மாரி போட்டு ஒரு நாள் ஊற வெச்சுற்லா லின் எண்ணெ தடவி கொஞ்சோ ஒ அத எடுத்துட்டு அரிசி கழுவுற தண்ணி தா ஃபஸ் ட்டு எதுவுமே பதப்படுத்தறதுக்கு யூஸ் பண்ணணு நம்மோ அதுக்கு அடுத்தது எண்ணெ தடவி வைக்கணு அப் இப்பையு சரியா வரலன்னா எ சின்ன வெங்காயொ இருக்குல்ல அது எண்ணெய்ல நீங்க எண்ணெ ஊத்திட்டு அது சின்ன வெங்கத்த தேய்ச்சிட்டு ஊத்தினாலே நல்லா வரு எடுக்கறதுக்கு
ஓகே நா ட்ரை பண்ணி பாக்குறே ஏன்னா அது வந்து நா தொடவே இல்ல இன்னு இனிமே செய்லான்ட்டு வேற என்னென்ன வந்து ஸ்நாக்ஸ் ஜட்டோ நீங்க செய்வீங்க கொஞ்ச சொல்லுங்க டிப்ஸ் நானு செய்யறே
எல்லாமே செய்வேங்க எனக்கு எது எல்லா புதுசா தோணுதோ நேத்தி வந்து கட்லெட் பண்ணி கொடுத்தே பசங்களுக்கு
ம்
நம்மகிட்ட மிச்ச மீதி என்ன இருக்கோ அதெல்லா யூஸ் பண்ணி பண்ணலா நேத்தி கொஞ்சோண்டு காலையில வெச்ச உருக்கெழங்கு மசால் கொஞ்சோ இருந்தது மாதிரி ரிமைங்கா அத யூஸ் பண்ணிகிட்டே கொஞ்சோண்டு காலிஃபிளவர் மிச்சோ இருந்தது அத வேக வை ச்சி கிரைண்ட் பண்ணி போட்டுக்ட்டே இஞ்சி பூண்டு மசாலா போடுற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையு சேத்துக்லா இஞ்சி பூண்டு பச்ச மொளகா எல்லாத்தையு சேத்து போட்டு பைண்டிங்கு மட்டு என்ன மாவு வேனாலு யூஸ் பண்ணிக்குலா சோள மாவு கான்ஃப்ளாரு கள்ள மாவு அத யூஸ் பண்ட்டு தட்டி தோசக்கல்ல போட்டு குடுத்தா அது ஒரு ஸ்நாக்ஸ் தா
ஓகே எனக்கு இந்த ஸ்நாக்ஸ்ல்லா கொஞ்ச கஷ்டோ எதுவா இருந்தாலு அவ்ளோ வாங்க மாட்டோ வெளியில அப்டி பண்ணா ஆனா அம்மா வந்து நெறைய செய்வாங்க அவுங்க செய்ற ஸ்நாக்ஸ்ல்லா எங்களுக்கு ரொம்போ புடிக்கு ஆ நா ஸ்நாக்ஸ்ன்னு செஞ்சா பாத்தீங்கன்னா முறுக்கு செய்வே அடிக்கடி அ தீபாவளி அப்ப மட்டு முறுக்கு செய்யறது கெடையாது எப்பையாவ்து ஃப்ரீ டைம் எப்ப இருந்தாலுமே முறுக்கு செஞ்சி குடுப்பே அது அவுங்களுக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு செய்யற ஒரே ஒரு விஷயோ அந்த முறுக்கு செய்வே வட சம வட செய்வே அப்றோ குழி பனியாரன் சொல்லுவ சாரி அது பேரு என்ன சுழினு ஒன்னு சொல்லுவோ பாருங்க அந்த சுழியு நல்லா செய்வே அவ்ளோதா நா பண்ற ஸ்நாக்ஸ்ஸு அது எல்லாமே இவனுகளுக்கு ரொம்ப புடிக்கு முறுக்கு மட்டு அடிக்கடி எப்ப பாரு செய்வோ அது அவ்ங்களுக்கு ஸ்கூலுக்குமே நா ஸ்னாக்ஸ் வெச்சு குடுப்பே ஆனா அவ்ங்க ஸ்கூல்ல திட்டுவாங்க வெறு பபழோ மட்டுந்தா குடுத்து விடணு மத்தபடி எந்த ஸ்நாக்ஸ் வேற எது ஜங்க் ஃபுட் குடுக்கூடாது அப்டின் ஸ்கூல்ல சொல்வாங்க மோஸ்ட்லி எப்பயாவ்து ஒரு டைம் வந்து நா அத குடுத்து விடுவே நீங்க அந்த மாரி ஸ்கூலுக்கு வேற எதாவ்து ஸ்நாக்ஸ் அனுப்புவீங்ளா ஃப்ரூட்ஸ தவிர
ஃப்ரூட்ஸ் தவிர நா வந்து மக்கானா மக்கானா தாமரைப்பூ விதைகள் இருக் கு தெரியுமா
ம்
லோட்டஸ் சீட்ஸ்னு சொல்வாங்க
அ
அத வந்து நா சும்மா லைட்டா வானலில ஃப் வறுத்துட்டு எதுவுமே போடல எண்ணெல்லா ஊத்தக்கூடாது அந்த சீ ஏ அந்த ம வெள்ள கலர்ல இருக்கு அது தாமரை விதைகள் மாரி அத வறுத்துட்டு குடுத்துட்டு அதுக்கப்றோ உங்களுக்கு எதாச்சு பிளேவர் வேணும்னா நீங்க வந்து எண்ணெய்லே ஆ மொ மொல்லாத்தூளு உப்பு போட்டு பெரட்டிட்டு அது அந்த எண்ணெய் ஊத்தி தாளிச்சி கொட்டி பெரட்டி குடுத்தீங்ன்னா அது ஒரு ஃப்ளேவர் மாரி ஆயிடு அதுல அது மாத்ரி ஸ்நாக்ஸ் குடுப்பே
சொல்றீங்க தாமரை அது எங்க கெடைக்கு உங்களுக்கு மளிக சு
ஆ கெடைக்குமே மளிக ஸ்டோர்ஸ்லயே கெடைக்கு இப்ப நம்ம வி வி மார்ட் இருக் கில்ல அதுலாம கொடுக்கு அத் தாம்ம மக்கானான் சொல்லுவாங்க அத
ம் ம் ம்
அது ஒரு நாள் கண்டிப்பா இருக்கு அது ரொம்ப புடிக்கு இதுங்ளுக்கு நீங்க சொல் ட்ற மாரி முறுக்குலா இ்துங்க விரும்புற ஸ்நாக்ஸ்னா டே டூ அன்னைக்கி பண்ணி அன்னைக்கி சாப்ட்றது ஸ்டோர் பண்ணி வெக்கிற ஃபுட்‌டு இதுங்க சாப்டாது
ஆ அது கஷ்டந்தா ஆனா அப்றோ ஒரு ஒரு நாளைக் ஒண்ணு ஒண்ணு செஞ்சிட்ருக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அது செய்யறதுக்கே நம்மளுக்கு டைம் அதிகமா எடுக்குமே
அ அன்னைக்கு அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கு சாப்புட்ணு பிரெட் சான்வெஜ் சாப்டுவாங்க சேன்வெஜ் மாரி ட்ற ஒரு நாள் சேன்வெஜ் இல்லன்னா ஒரு நாலு பிரெட்டு ஆம்லெட்டு என்னைக்காச்சு தோணுச்சுன்னா
ம்
இல்லேனா இந்த பாஸ்தா ஐட்டம்ஸ் இருக்கில்லயா பாஸ்தா நூடுல்ஸ்ஸு அத மாரி ஒரு நாள் ஸ்நாக்ஸ்ஸு
இவங்களு ஆனா அந்தப் பாஸ்தா இந்த மாரி ஐட்டலா சாப்டுவானுங்க ஆனா அந்தப் பெரியவர் மட்டுந்தா அந்தப் பாஸ்தா அந்த மாரி ஐட்டத்த சாப்பறது இதுவ ரெண்டு அதுகமா சாப்பறது கெடையாது நீங்க சொன்ன அந்தத் தாமரைப் பூவதா ட்ரைப் பண்ணு எனா இப்ப புதுசா இருக்கு நா இப்பதாங் கேள்விப்பட்றே அந்தத் தாமரப் பூவோடைய விதைய வச்சு செய்யிறதுன்றது அது கொஞ்சோ ஒடம்புக்கு நல்லதா இருக்குன்தா நெனைக்கிறே அத ட்ரை பண்ணி பாக்கறே வேற எதாவது புதுசா அந்த மாரி இருக்கா
நம்ம சீட்ஸ்லா சாப்ப அந்த பம்க்கின்ஸ் நீங்க நெறைய இந்த நட்ஸ் சொல்லுவீங்கல
ம்
நம்ம முந்திரி திராட்ச இத மட்டுந்தா நம்ம யோச்சுருப்போ நட்ஸ் அது இல்லாம பம்க்கீன் சீட்ஸ்ஸு வெள்ளரி விதைகள் சீட்ஸ்ஸு சன்ஃப்ளவர்ஸ் சீட்ஸ்ஸு அது எல்லாமே நல்லாருக்கு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஆயில் இல்லாம ஜஸ்ட் ஒரு வதக்கு வதக்கிட்டுல நெய் போட்டு வதக்கனா இன்னு நல்லாருக்கு அதர் அந்த நட்ஸ்ஸோட சேத்து கொஞ்ச அவுள் கொஞ்ச ஃபைபர்கக்காக அவளு சேர்த்து போட்டு குடுத்துருவே
சாப்ட்டா நல்லாருக்கு ஓகே நெறைய எனக்கு இந்த வாட்டி நீங்க நெறைய டிப்ஸ் சொல்லிருக்கீங்க ரொம்ப சந்தோஷோ வுங்கள்ட்ட பேசனது எனக்கு ரொம்ப சந்தோஷோ நம்ம இன்னொரு கால் பேசும்போது நம்ம இன்னொரு தலைப்ப பத்தி பேச்லா நன்றி
ஓகே தங்க்யூ
அழைப்பை முடிச்சிடுங்க
முடிக்க முடிலங்க
அதா எனக்கும் முடியல
டிஸ்கனெக்ட் இஸ் நாட் டிஸ்கனெக்டிங் ஒ டுனாட் டிஸ்டப்ல போட்டதுனால டிஸ்கனெக்ட் ஆகலையா